தோழி வணக்கம் தோழி நல்லா இருக். க்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா.
நல்லா இருக்க தோழி இன்னிக்கு நம்ப. நா சாப்ட்ட தோழி நீங்க முடிச்சிட்டீங்களா உங்களோட. ட.
வீட்டு வேலயல்லா இல்ல தோழி இனிமேதா இப்பதா பசங்க எல்லா கெளம்பிரு க்காங்க
ஓ சரி ஆஹ் ஓகே தோழி இன்னைக்கி அஹ் இன்னைக்கான தலைப்பு பாத்தீங்கன்னா நம்ம வீடோட அமைப்ப பத்தி
கண்டிப்பா தோழி ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒ ரு ஒரு ஆச இருக்குல்லயா நம்ம நம்ம வீடு வந்து இப்டி இருக்கணு இந்த மாதிரி இருக்கணு அப்டின்ற மாரி நெறைய ஆச ச இருக்கு உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது யூனிக்கான ஆச இருக்கா எங்க வீடுனா நா நா கட்டப்போற வீ டோ இல்ல ச நம்ம வாங்கப் போற வீடோ இல்ல நம்ம நம்மளோட வீடோ பொதுவா வந்து இ ந்த மாரி இருக்கணு இந்த மாரி இருந்தா எனக்கு ரொம்ப புடிக் கு அப்டின்ற மாரி ஏதாவது இரு
அஹ் கண்டிப்பா தோழி இப்போ நம்ப அஹ் மனிதருக்கு பாத்தீங்கன்னா அடிப்படை தே அடிப் ப்படையான தேவைகள்ல பாத்தீங்கன்னா நம்மளோட உணவு உடை இருப்பிடம் அப்டின்றது இருக்கு சோ இந்த இரு ப்பிடமே வந்து நம்பளுக்கு வந்து ஒரு அடி ப்படை அடிப்படையான தேவைகள்தா அதே மாரி வ் வீடு அப்டின்னு பாக்கும்போது ஆ எல்லாருக்குமே அவங்களோட வீடு இப்பிடிதா இருக்கணு அப்டின்ற ஒரு இது இரு க்குல்ல சோ எனக்கு நா ஆமா எதிர்பார்ப்பு இரு க்கு கண்டிப்பா என்னோட வீடு எப்டி இருக்கணு அப்டின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த நகர்ப்புறத்தில இரு க்கிற வீடுகள விட ஒரு ஆ இது இந் இந்த மாதிரி ஒரு ஒதுக்குப்புறத்தில ஒரு செடிகளோட இருந்து ஒரு இயற்கையான அந்த காத்தே வந்து பாத்தீங்கன்னா இ ப்ப நம்ப இந்த சிட்டி சைட்ல இருக்கிற இப்போ இங்க இருக்கிற காத்தும் நீங்க வெளில அந்த ஊருக்கு இப்ப போனிங்கன்னு வச்கோக்கோங்க வயல்வெளி பக்கோ போனிங்கன்னா இதோட காத்தோட இது வந்து ஆ கா காத்தோட இதுவே வந்து உங்களுக்கு தெரியு அங்க இருக்கற காத்து வந்து நம்ம மேல படும்போது அது வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு இது தெரியு அந்த காத்தோட காத்துக்கு வந்து ஆ எப்டி சொல்வாங்க ஆ வாசொ கெடையாதுன்வாங்க அதே மாரி அத பாக்க முடியா துன்வாங்க ஆனா அத நம் வந்து கண்டிப் பா உணரலா சோ உணர முடியு அதே மாரி இந்த மாரியான பகுதிகள்ல போகும்போதா எனக்கு காத்தோட இது நம்மளுக்கு கண்டிப்பா தெரியு ஏன்னா அந்த காத்துல வந்து அந்த ஈர பதொ அதி கமா இருக்கு ஏனா நெறைய மரொ செடி கொடிகள் இருக்கும்மோது அந்த காத்தோட அலை வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த காத்து சுவாசிக்கிறதுக்கே வந்து கொஞ்சோ நல்லா இருக்கூனு எனக்கு தோணுது அ அந்த மாரி சோ என்னோட வீடு ப்டின்னு இருக்கும் போது இந்த மாரியான எடத்துகள்ல தா இருக் ஒரு ஒரு மலப் பகுதிலயோ இல்ல வந்து அ நகர்ப்புறங்களுக்கு ஒதுக்குப்புறமான ஒரு நல்ல ஒரு செடி கொடி நல்ல சுத்தி வந்து ஒரு இயற்கை அமைப்போடு இருக்கணுன்ற து என்னோட ஆச தோழி உங்களோட இது எப்டி தோழி வீடு அப்டின்னு ஒரு உறவு வரும்போது உங்ளுக்கு எப்டி
களுக்கு வந்து நம்மள நம்மள நம்மள மாரி நம்மள மாரி மக்களுக் கு வந்து அந்த வீடு தா வந்து ஒரு மாரி கனவாவே இருக்கூ அந்த வீடு கட்டிட்டோனா நம்மள பரிஞ் பெறவி பலன் அடஞ்ச மாரி ஒரு சந்தோஷொ கெடைக்கு சோ அந்த மாரி எல்லாருக்குமே ஆச இருக்கூல்லயா நீங்க சொல்ற மாரி வந்து அந் த ஒதுக்குப்புறமாவோ இல்ல வந்து நல்லா அவுட்டர்ல வந்து நீங்க சொல்ற மாரி அந்த செடி மரொ இதெல்லா இருந்துச்சுனா நீங்க சொல்ற மாரி அந்த காத்துல வந்து அவ்ளோ ஒரு சில்லனு இரு க்கு இங்கே இப்ப இதுவே வந்து நகர்புறத் பாத்தீங்கனா வந்து காத்து நம்ம மேல படுதுனா அது அவ்ளோ அனல் காத்தா இருக்கு இதுவே வந்து அந்த மரோ இருக்கிற சைடா இருக்கட் டு இல்ல அ ஒதுக்குப்புறமா இருக்கட்டு அவுட்டர் சைடா இருக்கட்டு அந்த சைட்லல்லா வந்து மரொ இருக்கு செடி இருக்கு அப்டின்னா வந்து அந்த காத்தே வந்து மா சில்லுன்னு இருக்கும் சோ அந்த மாதி ரிதா எனக்கும் வந்து அந்த தோப்பு தோப்பு சொல்லுவாங்க இல்லையா தோப்பு மாரி அந்த மரமா இருக்குல்ல ஸோ அந்த மாரி இடத்துல வந்து ஒரு வீடு இது பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு ஆச இருக்கும் முன்னாடி எப்பயுமே இட விட் தின்ன
தென்ன வச்சு இப்பல்லாம் பாத்தீங்கன்னா நெறய ய அ ம எ க வீடோட கட்டுமானத்துக்கான வீடியோஸ்லா நெறய போடுறங்க யூ டியூப்பில்ல பாத்தீங்கா அதெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய காலத்தோட எல்லாமே இப்ப கொண்டு வராங்க சில
கண்டிப்பா உம் முன்னாடி இருடுக்கிற மாரி முத்த வச்சு அந்த இது வச்சு அந்த மாரி இப்ப எல்லா எல்லாருமே கொண்டு வராாங்க
கொண்டு வராங்க அம்மா
இப்ப இப்பல்லாம் வந்து என்ன சொல்றறது இடமே ரொம்ப சுருங்கிருச் கிடைக்கிற இடத்துல வீடு கட்டணும் அப்படின்றதுனால வந்து எல்லாரும் அப்படியே அவசர அவசரமா அவசர அவசரமா கிடைக்கிற இடத்துல வந்து ஒரு சின்ன இதா இருக்கட்டும் இப்ப வண்டி டிப்பட்டுற இடமா இருக்கட்டும் ஒரு ஆஹ் பாத்ரூமா இருக்கட்டும் இல்ல வ ஒருஸ்டோ ரூமா இருக்கட்டும் ஒரு பூஞ்ச ரூமா இருக்கட்டும் அந்த மாரி எல்லாமே சின்ன சின்னதான் சுருங்கிச்சுனா முன்னாடி அப்படி இருக்காது பாத்தீங்களா முன்னாடி வந்தோனே பெரியக்கப்பரிய ஆள் இருக்கும் அந்த காலத்து வீடு எல்லாமே முற்றம் இருக்கும் முற்றம் தான் வந் ரொம்ப பெருசா இருக்கும் நம்ம எல்லருமே சுத்தி உக்காந்து விளையா அதுக்க இருக்கட்டும் சுத்தி உட்கந்துக்
முற்றோம்னா என்ன தோழி திண்ணையி முற்றம் சொல்றீங்களா
திண்ணனை வந்து திண்ணனை வந்து வெளியில இருக்கும் முற்றம் வந்து நடுல ந நடுல இருக்கும் சென்ட்ரர் ஆஹ் ஓப்பன் ஏரியா இருக்கும் ஆமா உஹம் சூரிய வெளியா இருக்கட்டும் மழை பெய்யதா இருக்கட்டும் சுத்தி ஆஹ் ஆமா அந்த காரைக்குடி சைடா அது இந்த மாரி ஏதோ ஊர் சைடு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாரி வீட் எல்லாமே இந்த அந்த முற்றத்தோ தான் இருக்கும் உம் அப்படி நம் அஹ் திண்ணனை இருக்கும் வெளியில திண்ணை இருக்கும் ஆமா வெளியில திண்ணை இருக்கும் நம்மளே உ்காந்து பேசறதுக்காக இருக்கட்டும் பிள்ளைங்க விளையாடுறதுக்காக இருக்கட்டும் அது வந்து உபயோகமா இருக்கும் மத்தபடி அந்த முற்றும் வச் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் வெளிச்சமா இருக்கட்டும் இதா இருக் எல்லாமே வந்து நல்லா உள்ள வரும் வெளிச்சம் முதல்ல உள்ள வரணும் தொழி வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு வந்து அந்த வெளி வெளிச்சம் வந்து நல்லா வரணும் ஜன்னல் வந்து பெருசா இருக்கணும் அந்த முன்னாடி கொஞ்சம் எட விட்டு கட்டணும் நம்மளால முடிஞ்சளவுக்கு அந்த செடி சைட்ல செடி வச்சு நம்ம வந்தற அத அடஸ் பண்ணனும் சோ அந்த மாரி எல்லாம் ஆச இருக்கும்ல்ல எல்லாமே ஃபுல்லா கபோர்டா ஃபுல் ஃபர்னிஷ்டா இருக்கணும் திலிங் போடணும் அந்த மாரி வந்து அந்த குட்டி குட்டி ஆச இருக்கு ல இப்டிதான் இருக்கு அப்டிதான் நீ தரும் அப்டின்ற மாரி நெறைய இருக்குது
நீங்க சொல்ற மாரி இப்ப இருக்கிற காலங்கட்டத்து பாத்தீங்கன்னா நம்ம நெனக்கிற மாரி ஒரு தோட்டம் வச்சு வீடு கட்டுறதுன்றது வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம்தான் இப்ப எல்லாம் இருக்கிற இடத்துலயே பாத்தீங்கன்னா வீடு கட்டடுறாங்க எப்டின்னா அந்த என்ன சொல்றாங்களே இந்த ஆமா வீட்டுக்குள்ளயே படிக்கேட்டு வச்சு கட்டுறாங்கல்ல அந்த மாரியான வீடுகள் எல்லாம் கட்டிடுறாங்க சின்ன இடமா இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுற மாரி ஆயிடுது கீழ ஒரு பெட்ரூம் போட்டுறாங்க மேல ஒரு ரெண்டு பெட்ரூம் போட்டுட்டு கீழ கிச்சன் இந்த மாதிரியான அமைப்புகளான் இருக்கு இப்ப யாருமேனா அவ்ளோ லேண்டுமே வந்து உங்களுக்கு சிட்டி சைடுலா இப்போ சிட்டி சைட்ல தான் வரத்துக்கு விருப்படுறங்கன்னா நெறைய காலேஜ் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்ல வேல ஆமா அப்டின்னும் போது வீடுகங்களுக் வந்து ஒரு கா தோட்டம்ன்றது ரொம்ப கம்மி
ம் ஆமா கண்டிப்பா ஒரு சின்ன ஜன்னல் வச்சு ஆஹ் சின்ன ஜன்னல் வச்சு அது அப்டியே ரொம்ப ஃபுல்லா மாரி முடிச்சடுறாங்க முன்னாடிய எல்லாம் அப்டி இருக் அது முன்னாடி வீட்டுலல்ல பாத்தீங்கா வந்து ஜன்னலே பெருசா இருக்கும் அது நாலு இடத்துல இருக்கும் ஜன்னல் ஹால்ச்சுக்கிட்டீங்காலுமே நாலு இடத்துல ஜன்னல் இருக்கும் இப்பெல்லாம் அப்டி இருக்கறது இல்ல ஒரு ஜன்னல் இருக்கிறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு
ஆமா இது செவறுகளுமே வந்து வீட்டு பக்கத்துல ஒரே செவுராவே இருக்கு இந்த ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கும் ஒரு அஹ் ஒரு நடந்து ஓரளவக் கூட எடோயில்லாத அளவுக்கு க் இவங்க வீட்டு ஜனலும் அவங்க வீட்டு ஜன்னல் ‌‌தறக்க முடியாது ஒரே சேவரா கூட இருக்கிற நிலமையேல்லா கூட இருக்கு க்கு நெறைய வீடு
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா ஆமா உம் உம் உம் ஆமா அது காமன் செவுரா இருக் கட்டு அந்த காமன் அந்த வாலா இருக்க ட்டு முன்னாடி அந்த ரோடா இருக்கட்டு அது எல்லாமே ரொம்ப சுருங்கிருச்சு முன்னாடில்லா வந்து இப்ப ஒரு வீடு இருக்கு அப்டின்னா அத சுத்தி காம்பவுண்ட் செவுர் க்கு வெளிலயே அவ்ளோ எடோ இ ருக்கும் பிள்ளைங்க வெளையாடுறதுக்கா இருக்கட்டு இது பண்றதா இருக்கட்டு ஆ அந்த மாரி இருக்கு இப்பெல்லா வந்து எல்லா சின்ன சின்ன ரூமா எடுத்துர்றாங்க ஒரு ரூமா இருக்கட்டு இல்ல ஸ்டோர் ரூமா எடுத்துக்கலா ஸ்டோர் ரூம்ன்ற மாரி இருக்கு இது மோட்டர் ரூம்மு
ஆஹ் ஜன்னல்னு ஒண்ணு வச்சிராங்க தோழி இப்போ இந்த மாரி வீடுகள்ல ஜன்னல்னு ஒன்னு வைக்குறாங்க ஆனா அந்த ஜன்னல தெறக்க முடியாத அளவுக்கு ங்க இருக்கு
ஆஹ் எல்லா ஃபுல்லா வந்து அத ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி அப்டி இல்லன்னா வந்து அந்த வல ஏதாவது அடிச்சு அந்த இதே உள்ள வராத அளவு க்கு மாறிருது முன்னாடிலா அப்டி கெடையவே கெடையாதுல தோழி ஜன்னல்லா நல்ல வெளிச்சமா இருக்கும் நல்ல இருக்கும் இப்பெல்லா வந்து அதையு பண்ணிறாங்களா சோ அது வழியா கூட எதுவு காத்து வர்றது எதுமே இப்ப வர வர மாரியே கூட இல்ல
ஆஹ் கண்டிப்பா இப்பல்லா அந்த வீடோட உருவமே வந்து மாறிடுச்சில்ல நம்மளுக்கு அந்த வீடெல்லா அந்த பக் கிரா மத்துப் புறங்கள்ல வீடுன்னா ஒரு மாட்டுக்கொட்டா இருக் கோ அஹ் வீடா இருக்கு செடி இருக்கு ஆ மரோ தென்ன மரோ மா மரோ அ மு ங்க மரோ இதெல்லா சுத் தி வேலி எல்லா வந்து செ வேலி இருக்கு இப்பல்லா நம்ம செவுருல கட்டிர்றோ அப்ப வேலினா இது செடி தான் இருக்கு முள்ளு செடியோ இல்ல ஏதோ ஒரு இது எல்லாம் வேலி பேசு அஹ் இதெல்லாம் இருக் இப்போ வந்து எல்லாமே
இப்ப ஃபுல்லா எல்லாமே வந்து ஆ இப்போ ஃபுல்லா அந்த எல்லாமே ரூம்ல இருந்து இது ஏசி போட்டுறதுனால எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்கள அதுக்கு கதவு கூட திறந்து வைக்க கூட முடியாத அளவுக்கு மாறிடுச்சு முன்னாடி எல்லாம் வந்து ஜன்னல்ல மட்டுதான் இருப்போம் ஜன்னல் வழிய காத்து வறத மட்டும் நம்பி இருப்போம் இப்ப வந்து எல்லாம் ஃபுல்லா ஏ சி வாங்கினதுனால எல்ல கதவுல்லாம் களோஸ்
இப்ப இன்னும் ஒன்ன சொல்லப்போனா வேர்வை அப்படின்றதே ஒடம்புல இல்லாத அளவுக்கு எனக்கு என்னமோ தோணுது ஏசிலே நம்ம உள்ள இருந்துட்டு வெளியில போனா நம்ம அவ்ளவு அனலா இருக்கு நம்மளால வெளியில எந்த இதுலுமே நார் வெளில நடமாடவே முடியல வேறுக்குது
அந்த அளவுக்கு அதான் அந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இதாயிட்டோம் எல்லா எல்லாமே இருக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப அரிதா இருக்கு இருக்கும் ஏதாவது ஒரு எடத்துல ஏன்ன ஒரு எடலதான் இருக்கு இப்ப அப்படி கிடையாதுல்ல எல்லா
ஜன்னல் தெறந்து வச்சுட்டு படுப்போம் அப்போ அந்த ஜன்னல்ல இருந்து அந்த காத்து வருது தெரியும் அப்படிய அப்படியே வேர்க வேர்வை வராத அளவு க்கு காத்து மைல்டா வரும்
அது போக வந்து காலையில நான் காலையில நம்மள எழுப்பி விடுறதே அந்த பறவைகளோட சத்த
பறவை ஆமா பறவைையகளோட சத்தம் வெளிச்சம் அந்த சூரிய வெளிச்சம் தூங்கி எழுந்து என்ன பண்ணுவாங்க ஸ்கிரீன் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா ஓபன் பண்ணி விட்டுருவாங்க வெளிச்ச டக்கு நம்ம மூஞ்சல வந்து படும் யாருமே நம்ம எழுப்ப எழுப்ப இப்ப தேவ இல்ல
கண்டிப்பா அந்த வெளிச்சமே நம்மள அதுவே நம்மள எழுப்பி விட்டுறோம் இப்ப அதுல்லாமே இப்ப எல்லாமே இப்ப அந்த மாதிரி எல்லாம் நம்ம இப்ப இருக்க முடியாது இருக்க முடியிற மாதிரி எல்லாமே மாறிடுச்சுல்ல
உம் கண்டிப்பா
உம் உம் உம் முன்னாடி இருக்கிற மாரி இப்ப இல்ல இல்ல வீடோட அமைப்பு
வீட்டோட அமைப்பு வந்து மாறிடுச்சு தோட்டோம்
தனியா ஒரு ரூமு முன்னாடியல்லாம் வந்து ஒரு ஹால் இருக்கும் ஒரு ரூம் இல்லைன்னா ரெண்டு ரூமோ தான் இருக்கும் அந்த ஒரு ரூமோ ரெண்டு ரூமோ எல்லாருமே ஒன்னா தான் வெளிலப்படுப் பாங்க இப்பெல்லாம் வந்து எல்லாருக்கும் தனி தனி ரூமா போயிருச்சு பெரிய பெரியவுங்களுக்கு ஒரு ரூம் பெரிய பெரிய பசங்களுக்கு ஒரு ரூமு சின்ன பசங்களுக்கு ஒரு ரூமு இன்னொரு பொண்ணுக்கு ஒரு ரூம் அந்த மாரி ஒரு கெஸ்ட் ரூம் அது இதுன்னு வந்து ஒன்னுன்னா அப்படியே எல்லாம் எல்லாரும் அவங்கவுங்க ரூமுகூள்ள போய் அடையற மாரி ஆயிடுச்சுல வெல பேசுறது கூட டைம் இல்லாம போய்டுச்சு முன்னாடியெல்லாம் அப்படி இல்லலை இல்ல சாப்டு எல்லாரும் உகாந்து பேசிட்டு எல்லாம் ஒன்னா உகாந்து பேசிக்கிட்டே படு இது பண்ணிட்டே படுப்பாங்கல்ல பேச கிட்டே படுப்பாங்க அந்த மாரி இருக்கும்
இப்பல்லாம் அப்பல்லாம் அந்த வீடு அமைப்பு ப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு அப்பா ஞாபக இருந்தன்னனா ஒருஹால் ஒரு டிவி இருக்கும் அந்த ஒரு டிவிலதான் எல்லாரும் டிவி பாப்பாங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா பசங்கன்னு அதே டிவி தான் ஓடும் அட்வடைஸ்மெண்டும் மாத்த மாட்டாங்க எதுவும் மாத்த மாட்டாக இப்பஎன்ன அட்வெடைஸ்மன் வந்த உட உடனே மாத்திறோம் நம்ப அதை கூட நம்மளுக்கு கேக்கிறதுக்கு
இப்ப எல்லா ரூம்லே எல்லா ரூம்லேயேதனிதனியா டிவி வச்சுக்கிறாங்கல்ல பசங்க இருக்காங்க பெரியவுங்க இருக்காங்கன்னா அவுங்கவுங்களுக்கு அந்தந்த ரூம்ல டிவி வச்சு அது எல்லாமே இதாயிருச்சு அவுங்கவுங்க ரூம்குல்ல போய்யல்லாம் உட்காந்துக்கறாங்க
ஆமா இப்போ பேச கூட ஆள் இல்லாத மாரி மாறிடுச்சு கண்டிப்பா தோழி இந்த வீடோட அமைப்பே கொஞ்சம் மாறிடுச்சு இல்ல இந்த தின்னன்றது இப்ப இல்லாம போய்டிச்சு அப்பல்லாம் அந்த திண்ணையிலதான் எல்லாரும் உக்காந்துப் பாங்க தெரியாது
உம் அந்த பக்க அதான் பக்க பக்கத்து வீட்டுக்காரங்க எய்த வீட்டுக்காரங்க எல்லாரும் உடக்காந்து ஒன்னா உட்காந்து பேசுறதா இருக்கட்டும் சிரிக்கிறதா இருக்கட்டும் என்ன பண்ண ஏது பண்ண உங்க விட் வீட்ல என்ன வச்சிங்க எங்கவீட்டுல என்ன வச்சிங்கன்ன எல்லாம் பரிமாறிக்கிறதா இருக்கட்டும் அந்த மாரி இது எல்லாமே மாறிச்
ஆமாங்க தோழி உங்க கூட பேஸ்னதுக்கு ஆஹ் நன்றி தோலி
மகிழ்ச்சி நன்றி
ஆனா